என்னா பண்ணுனுருக்குறீ
வணக்கங்க சும்மாதாங்க இருக்கே மழ வந்துட்டு அப்டியே கொஞ்ச நிக்கிற மாரி இருக்கு கொஞ்ச ஜாலியா இரு க்கு அப்டியே படுத்துட்ருக்குறேங்க.
ரொம்ப சோகமா இருக்குங்களே வாய்ஸே சரியா சாப்பட்லீங்களா?
இல்ல எதாவது காஃபி குடிக்கணும் போல தோணுது. இனிமேல்தா குடிக்கலான்னு இருக்கறே.
ஏன் மழைய பாத்தவுடனே உங்களுக்கு அந்த காஃபி குடிக்கணும் போல உங்களுக்கு இருந்துட்டே இருக்குங்களா?
அப்படி இல்ல ம் எப்பயு அந்த அளவுக்கு குடிக்க மாட்டே. இப்ப எதோ திடீர்னு தோணிச்சு அதுவு நல்ல இஞ்சி நேத்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரு இ இஞ்சி காப்பி போட்றது எப்டின்னு சொல்லி குடுத்தாங்க இஞ்சி டீ அதாவது நானு எப்பயுமே என்னா பண்ணுவே டீ போட்டுட்டு இஞ்சி நசுக்கி போ ட்ருவே இல்லன்னா துருவி அப்படியே போட் ட்ருவே அவங்க கிட்ட கேட்டே நா வந்துட்டு கடைல போய் குடிக்கும் போது மட்டு இந்த சி த்ரா காப்பி பார்ல எங்கனா டீ கடைல எங்க ஊர்ல நம்ம வீட்டு டீ நம்ம டீ கடைன்னு ஒண்ணு இருக்கு நம்ம வீட்டு டீன்னு ஊர் பக்க எங்க ஊர் பக்கோ அங்க போயிட்டு குடிக்கும்போது ரொம்ப காரமா இருந்துச்சு டீ அங்க மட்டு ஏன் அப்டி இருக்கு நம்ப போட்ற டீ ல அப்டி வர்றதில்லைன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மிக்சியில அரைச்சி இஞ்சிய அதோட சார எடுத்து வச் க்கணு
அடேங்கப்பா ஆ
போட்டு பின்னாடி கடசீல அத போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணு அது
ஓஹோ ஆஹா சாற எடு த்து ஒரு ஸ்பூனு கலக்கிக்கணுமா டீல
ஆமாங்க டீக்கடைல வந்து அப்டிதா குடுக்க றாங்க நீங்கதான் தேவையில்லாத போயிட்டு அத கொதிக்க வச்சு அத சாறு எடுத்து அப் பவு அந்த டேஸ் ட்டு நம்பளுக்கு அந்த காரோ வராது. நீங்க சாற மட்டு எடு த்து மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சு பாருங்க அப்பற எப்டி இருக்குதுன்னு மட்டு சொல்லுங்கன்னு சொ சொல்லிருக்கறாங்க நா செரி இஞ்சிய அரைச்சு பேசாம நா அத பண்ணி வச்சுக்கலான்னு யோசிக்கிறங்க.
சரிங்க சரிங்க நல்ல விஷயந்தாங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா கத்துட்டு வந்திருக்கீங்ல செய்ங்க ஒன்னு பிரச்சன இல்ல ஆ
போட்டாதா அது அரை க்க முடியு இல்லையா? அதனால நா கொஞ்சோ அரை ச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலா ஏன்னா எனக்கு அதுன்னா ரொம்ப புடிக் கு நல்லா காரமா தொண்டைல எற ங்கு
அப்டி இல்லைங்க எங்க வீட்டுக்காரரு வந்து ஜொரோ டைம்ல சளி டைம்ல அவரு ப்போ வீட்ல யூஸ் பண்றதுதா வெறு இஞ்சி காஃபி மட்டுந்தாங்க குடிப்பாங்க அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப கையெடுத்தது அ ஜொரமு கொறஞ்சிடு ஆ ஒடம்புல வந் து வைரஸ் இன்பெக்ஷன் எதுனா இருந்தாலு சீக்கிரோ அழிஞ்சிடு ஆ ஆனா என்னா ஒன்னுனா அத ரெண்டு நாள் தொடர்ந்து குடி க்கறதுனால வயிறு சுகு மாரி ஆகு ரெண்டு மூணு நாள் ஆகு ஆனா அது சளி எல்லா வெளிய வந்துரு ஒரு நாலு நாள்ல கியூர் ஆயிடு ஒடம்பே கொஞ்ச இது மாரி நல்ல கனமா இருந்த ஒடம்பல்லா க் டக்குனு ஆயிட்ட மாரி ஒரு ஃபீல் ஆகு. எங்க வீட்டுக்கார்ரு எடுத்தவுட்னே இஞ்சி காஃபிதா போட சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க அவுங்க இஞ்சி நெறைய வாங்கினு வந்து வச்சிருவாங்க வீட்ல. எலுமிச்ச சாறு எலுமிச்ச ஜூஸு இருக்கு இல்லைங்ளா எலுமிச்சோ அறுத்து ஆ ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிருவாங்க வெல்லோ வெல்லம் போ ட்ருவாங்க அதுல வெல்லோ வெல்லம் போட்டு டீ த்தூள்லா போட மாட்டாங்க எங்க வீட் டுக்கார்ரு வெறு வெல்லத் தண்ணி ஆ இஞ்சி இடிச்சு நல்லா நாலு இஞ்சி இடிச்சு இல்லன்னா ஒண்ணும் பாதியுமா மிக்ஸில அரைச்சி வச்சுருவே நானு தண்ணி விடாம. அத எடுத்து அதுல போட்ருவோங்க நல்லா காரமா இருக்குங்க அந்த டைம்ல வந்து கொஞ்ச சூடா அப்டியே எறக்கிட்டு கொஞ்சமா லெமன் புழிஞ்சிடுவோங்க அதுல பாதி லெமன் போட்டு ஒரு நாலா கூறு போட்டு ஒரு கூற மட்டு அதுல போட்ருவோங்க. போட்டுட்டு குடிச்சு பாருங்க நெஜமாவே கோல்டே அழகா ரெட்யூஸ் ஆவு தலவலி எல்லா ரெட்யூஸ் ஆவு தொண்டை இன்பெக்ஷன் இருந்தா ரெட்யூஸ் ஆவு எ ல்லாமே சூப்பருங்க எனக்கு தெரிஞ்சு அது நல்ல ஜொரோன்னாவே எங்க வீட்டுக்காரு போயி ஃபர்ஸ்ட்டு எடுத்துனு என்ன கூட என்ன மட்டு கேக்க மாட்டாரு நா கொஞ்சோ சோம்பேறின்னு நா போட மாட்டே நேரா போவாரு இஞ்சி வாங்கினு வந்து வைப்பாரு வெ வெல்லத்த தட்டுவாரு செய்வாரு போட்டு எங்களுக்கு கொஞ்ச கொஞ்ச குடுத்துடுவாரு குடிங்கன்ட்டு.
எனக்கு ஆஸ்துமா இருக்குல்ல அதனால எனக்கு அந்த இஞ்சி டீ அப்பப்போ குடிச்சாதா கொஞ்சோ ஃப்ரீயா மூச்சு விடுற மாரி இருக்கு அதுக்காகவே நா அந்த இஞ்சி டீ ய பழகிட்டே
நீங்க வெயிட்டு ரெடியூஸ் பண்ணுங்க ஏன்னா மூச்சு உடுறதுக்கு மெயினே வந்து நம்மளுக்கு வெயிட்டுதா அதிகோ கழுத்து எல்லா பெரிய கழுத்து பகுதி கொஞ்ச பெருசு ஆயிட்டாலோ இல்ல வயிறு பகுதி அதிகமா பெருசாயிட்டாலோ ஆ மூச்சு உடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடு பெண்களுக்கு வந்து செஸ்ட்டு நார்மலாவே பெருசா வந்து திடீர்னு திடீர்னு ரெடியூஸ் ஆகு ஏன்னா ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் இருக்கு நம்மளுக்கு பீரியட்ஸ் வருது இல்லைங்களா மந்த்து மந்த்து சப்போஸ் டேட் தள்ளி போனாலோ இல்ல முன்னாடி முன்னாடி ஒரே மாசத்ல ரெண்டு முற ஆனாலு இந்த ப்ராப்ளம் எல்லா கண்டிப்பா பெண்களுக்கு வரும் ஆனா இந்த எ இர்ரெகுலர் பீரியடோ இதெல்லா வரதுக்கு இதெல்லா வராம தடுக்கறதுக்கு ஒரே ஒரு ரெமடி என்னன்னா யோகா யோகால ஒரு ரெண்டு மூச்சு பயிற்சி சொல்லி தராங்க பெண்களுக்கு நல்லா அழகா மூச் சு உடுறதுக்கு நெ ஜமாவேங்க நான் பாத்ததுலயே நாப்பத்தஞ்சு நாள் விடாம இத்தனைக்கி எனக்கு கொரோனா அட்டாக் ஆயிட்டுருந்துச்சி எங்க ஃபேமிலிக்கி எல்லாமே இப்ப என்னால மூச்சு விட முடியாத ஸ் சுச்சுவேஷனு எங்க வீட்டுக்கார்ரு நா எறந்துருவன்னு நெனச்சிட்டாரு ரொம்ப பயந்துட்டு அழுகன்னா அழுக அவரு என்ன பாத்தவுன்னே யம்மா எனக்கு பயமா இருக்குது நீ இதாயிருவன்ட்டு ஒக்காந்து கைய தூக்கி நிக்க வச்சு எனக்கு மூச்சு உட சொன்னாரு பண்ணு செய்யி கொள்ளுன்ட்டு என்ன உட்டதே இல்ல பத்து நாளு என்ன ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி இருவது நாள்ல நா கொஞ்சோ ரெடி ஆயிட்டங்க மூச்சு உடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு டைம் அதுக்கப்புற அந்த மூச்சு பயிற்சி சொல்லி குடுத்தாங்க ம்
அந்த பாவத்த பண்ணது உங்க வீட்டுக்கார்ருதா னா?
ஆ ஆ
அனுபவிக்கட்டு அனுபவி க்கட்டு
அதுக்கப்புறந்தாங்க ஏண்டா காப்பாத்துனமோன்னு யோசிக்கிறாரு போல இருக்குதுங்க அடிக்கடிக்கி என்ன பாத்தா தலைல கை வச்சு
அவரு கர்மா விடாது அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரே பண்ணிட்டாரு அத கர்மா அவர இப்ப விடல
ஆமாங்க என்னங்க பண்றது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல தாங்க இருக்குறோ ம்
கரெக்ட்டுதாங்க எங்க வீட்ல எல்லா கொரோனா எங்க வீட்டுக் கார்ருக்கு கூடதாங்க வந்துச்சு ஆனா அந்த லெவல் போலங்க சுகர் இருந்து ஓரளவுக்கு அந்த ம ஏன்னா அவரோட ஃபிரெண்ட் அந்த டைம்ல எங்க வீட்டுக்குதா வந்துட்டு போயி ட்ருந்தாங்க கொரோனா டைம்லயு போலீஸ்காரங்க வந்துட்டு புடிச்சு வச்சுனு இருப்பாங்க இல்லயா மறைஞ்சு மறைஞ்சு வீட் ட விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னுவாங்க மறைஞ் வந்துருவாங்க வந்துட்டு வீட்லதா ஒக்காந்து காய் எதாவது சமைச்சு சாப்ட்டுட்டு இங்க கா இது என்னது கார்ட்ஸு அது இது எல்லா விளையாடி ட்டு நடுவுல ஒரு நாள் ல அவங்க சொந்தக்கார்ருக்கு அக்கா பொண்ணுக்கு எதோ நிச்சயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஹைட்ராபாத்துக்கு எங்கயோ போனாங்க போயிட்டு ஒரு வாரோ இருந்து ட்டு வந்துட்ருக்காங்க வந்து கன்டினியூஸா அவங்களு க்கு வந்துட்டு ஒரு பத்து நாளு தொடர்ந் து இரும்பல் மட்டு அதிகமா இருந்துட்டே இருந்தது.
உம் கொஞ்ச கேர்லெஸ்ஸா இருந்துட்ருக்கிறாரு என்னன்னா அது கண்ணுக்கு தெரியாத உருவம்ல அது அந்த நோயி அதனால அது ஆ
கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கு பட் இரும்பல் மட்டு அவங்களுக் காமிச்சிருக்கு அப்பயு வீட்டுக்கு வருவாரு ரொம்ப இருமலா இருக்கு எனக்கு சீரக தண்ணி போட்டுக்குடு இல்லன்னா இஞ்சி காஃபி போட்டுக்குடுன்னு அது மாரி எதாவ் தொன்னு நா போட்டு குடுத்துட்டே இருப்பே. சுடுதண்ணிய மட்டுந்தா குடிப்பாங்க இருமல் கன்ட்ரோல் பண்ண முடியலன்னு எங்க வீட்டுக்கார்ரு என்ன பண்ணாரு அவரு க்ளோஸ் ஃபிரெண்டுதா அவரு என்னா பண்ணாரு கூ ப்ட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆ அங்க இங்க சுத்திட்டே இருப்பாரு ஒரு வாரோ அப்டி சுத்திட்ருந்தாங்க அந்த இதுவே கன்ட்ரோல் ஆகல. ஆ அப்றோ ஒரு நாள் திடீர்னு சொல்ட்டு ரொம்ப ஒடம்பு முடியலன்ட்னு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்ருக்கறாரு. ரெண்டு நாள் அட்மிட் டாயிட்டு அந்த எடத்துல இல்லங்க சீரியஸு மூச்சு இது பல்சு கொறைஞ்சிட்டே வருது அப்டின்னாங்க. செரி கொரோனா டெஸ்ட்டுக்கு குடுக்கலா அப்டின்னு சொல்லி ட்டு எடுத்துட்டு போயிட்டு கொரோனா டெஸ்ட்டு குடுத்தாங்க நெகட்டிவ்தாங்க வந்துச்சு பாசிட்டிவ் கூட வரல
எப்பிடிங்க அது நெக ட்டிவ் வந்து
நெகட்டிவ் வந்துச்சுங்க அவருக்கு ஆனா இருந்தது அந்த ரிசல்ட் அப் ப நெறைய பேருக்கு த
ஆ ஆமாங்க ஆமா ஆமா கிட்டு கொஞ்சம் மாத்தி காட்டியிருக்கு ஆ
ந்துட்டு அவருக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. ஆனா எல்லா சிம்டம்ஸு காமிக்குதுங்க மூச்சு தெணறி கடைசில இங்கிருந்து வேற இதுல அ கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிரைவேட்டுக்கு கூட்டிட்டு போலா அப்டின்னு அவுங்க கூப்டுட்டு போம்போ து எ எறந்துட்டாங்க. சின்ன வயசுதாங்க வழியிலயேங்க அதாவது இப்போ கொஞ்ச தொலைங்கத் இந்த இப்ப வந்து ஒரு திருப்பத்தூர் லர்ந்து அவங்க பிரைவேட்டுக்கு கூட்டிட் போலான்னு வேலூர் பக் கூப்புர்றதுக்குள்ள ஒரே இருவது கிலோமீட்டர்லெயே
ம் ஐயோ கொரோனா டைம்ல கொரோனா வந்து எறந்தவுங்கட சூசைட் பண்ணிக்கினவ்ங்க தா அதிகொ செரிங்ளா பய த்துலங்க ஒரு ஆட்டோ மேன பயத்திலே நெஞ்ச வலி வந்து செத்தாரு ஆன் த ஸ்பாட்டு உன்னோருத்தர் வந்து அந்த இரு ட்டுக்கட அல்வா திருநெல்வேலி கேள்விப்பட்ருக்கீங்ளா? அவரோட உரிமையாளர இருட்டுக்கட ஆல்வா கண்டுபுடிச்சவரே கொரோனா அவுங்க தம்பி க்கி யாருக்கொ வந்துச்சுன் நம்ளுக்கு வந்துருன் பயந்துனு போய் சூசைட் பண்ணிகினார் கட கடைக்குள்ள அப்றொ ரெண்டு ஹெட் மாஸ் டர்ஸு ரெண்டு ஸ்கூல் ரன் பண்ண முடியாது அவ்ளொதா நாங்க நஷ்டத்துல போயிர்ச்சு இதுக்கு மேல அந்த கஷ்டத்துல நாங்க வாழ்ந்தென்ன வாழா காட்டி என்னன் அவுங்கள ஆன் த ஸ்பாட்டே அப்புடே‌ வீடியோ செல்லுல வச்சுட்டு கார்ல ஒக்காந்து ரெண்டு பேர் வெஷங்குடுச்சு அப்புடே லைவா வன்ச்சுங்க அப்டியே போட்டுட்ருந்தாங்க நெஜமா தாங்க ரொம்ப கொடுமங்க அதுலந்து மீண்டு நம்ம இன்னொரு வாழ்க்க வாழ் றதெ பெரிய விஷ்யொ
ம் அந்த நியூஸ் நா பாக்கலங்க கொரோனால இந்த மாரி கொரோனா நியூஸு டெத்தானது அதெல்லா பாத்து பாத்து நா அத
ஐயோ எனக்கு ஒரே ஒரு ஆறுதலுங்க அப்பதா குக்கு வித்து‌ கோமாளின்னு போட்டாங்க அப்பதா ரெண்டாயர்த்தி இருவத்தொன்னு ஸ்டா ஸ்டார்ட்டிங்ல இரு இருவதுல அதிக பேர் செத்தாங்க பாத்தீங்ளா செத்த புதுசுல எல்லாரு ரொம்ப டிப்ரஷன்ல இருந்த அண்ண, எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, சித்தப்பா, மாமா, மாமி, சித்தி, நாத்தனார் எல்லாருமே எறந்தாங்க ஒருத்தர் எறந்த எந்த சாவுக்கு போகற்து போக முடியாத அப்டியே அனாத பொனம் நெஜமாவே அவ்ளோ வெக்ஸா ஒக்காந்துருந்தோ வீட்ல எங்கக்கா வ எங்கக்கா ஒட சொந்த எங்க ஹஸ்பண்ட் ஓட சொந்த அக்கா அவுங்களு எறந்துட்டாங்க அவுங்க டெத்துக்குட போ முல்லங்க அப்டியே ஹாஸ் பிட்டல்லெந்து அப்டியே போய் அடக்கம் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுக்கார் மட்டு போயிட்டு தூரத்லந்து பாத்துட்டு வந்து இன்னைக் கூட அழுவாங்க எங்க அ க்கா அவ்ளொ ஓடி ஓடி சம்பாதிச்சா அவ்ளோ சேத்தா இன்னக்கி அவ இல்லாம ஒ ரோட்ல போறாளே ப அனாத பொனமானு அழுந்தாங்க அப்டி அழுந்தாங்க அவுங்கள போய் பாக்க முல்ல எங்கனால எவ்ளோ கொடும தெரியுமாங்க நெஜமா நெனச்சிக்கினெனா அவ்ளோ வைத் தெரிச்சலா இருக்குது எத்தன அண்ணன்ன ந்து ஃப்ரெண்ட்ஸுலெந்து இப்பிடி திரும்புனா சாவு அப்பிடி திரும்புனா சாவு அந்த தெருவுல சாவு அப்பாப்பாப்பப்பா எங்க பாத்தலு பொனமா இருந்துச்சு அவ்ளோ இது பண்ணிட்டு ஒ எ‌ எ‌ நா வேண்ட்றதே ஒன்னே ஒண்ணுதா ஒண்ணு எடுத்துக்கனா எல்லாருமே எடுத்துரு ஒரேடியே பூமி அமுங்கிடு அம்கிட்டு எல்லாமே போயர்றோ இப்பிடி ஒ கொடும்மல்லா பண்ணாத சாமி இல்ல நல்ல வழி காட்டிட்டு எங்ளுக்கு ஒரு நல்ல வாழ்க்க குடு இததா டெய்லி வேண்டினுப்பம்பா சாமி கிட்ட வேண்டாத நாள் கெடயாது காலைல எழுந்து சாமி ஃபோட்டோ கிட்ட போய் நின்னுப்பே இன்னக்கி என்னா ந னு உயிரோட இருக்குறே இன்னு எத்தன பேரு இன்னக்கி உயிரு போ போதோன் நென்ச்சு அழ்துனுப்பே அடப்போங்க அதுல்லா நென்ச்சுகினா ரொம்பவே அதுலதாங்க பாதி ஒடம்பே போயிர்ச்சு எனக்கு ஏ அவுங்க பின்ன இன்னு பெரிய ஹைலட்னா எந்தங்கச்சி இருக்குறாளுங்ள ஹலோ ஏ எங்க தங்கச்சி சின்ன தங்கச்சிங்க அவ ஃபோன் பண் பண்ணி அவ்ளோதா என்ன பாக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க ஃபோன் பண்ணி அவளும் ரொம்ப டேஞ் ஜர்லந்தா அந்த கொழந்தைய எத்துனு வந்து ஜோலார்பேட்ல ஒரே கார்ல சிங்கிள் உமனாங்க சிங்கிள் உமன்னா ஒருத்தர் கார் டிரைவர வச்சிட்டு பத்தாயிரூபா செலவு பண்ணி அந்த கொழந்தைய மட்டும் அவங்க பாட்டி தாத்த கிட்ட ஒப்படைச்சிட்டு சப்போஸ் நாங்க ரெண் அபர்ல எங்க தங்கச்சிக்கு ரொம்ப ஹைப்பிக்ல இந்தா ஆ ரொம்ப அதாவது இரும்பி டெத் ஆவற ஸ்டேஜ்ல இருந்தா அவ கடவுள் புண்ணியமொ இல்ல அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ என்னமோ தெரியல அப்புற மேல் வருது அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேர இதுல கவர்ர்மெண்ட் ஹாஸ்பிடல் போட்டுருந்தாங்களே வெளிலவுடாத அளவுக்கு அப்போ வீடு எல்லாம் கூட இது பண்ணட்டுருந்தாங்க அவங்கள அந்த குழந்தைய நைட்டோட நைட் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட குடுத்துட்டு எங்களுக்கு எதனா ஒண்ணுனா கொழந்தைய வந்து நீங்க தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா எனக்கு போன் பண்ணிட்டு நான் பக்கத்துலயே என் புள்ளைய விட்டுட்டு போயிட்டன் நீதான் பாத்துக்கணும்றா அழுவுறா அவ்ளதான் நான் நாளைக்கு இருப்பேனோ இல்லையோ எங்க வீட்ல குடும்பத்துல அள்ளு இல்லங்க அன்னைக்குதா எங்க சித்தப்பா எறந்திருக்கிறாரு ம் செரிங்க ஒரே சோகமா முடிஞ்சிரிச்சு இல்லலைங்க ம்
உங்களுக்கு அப்புறம் பேசுறேங்க வச்சுட் வெச்சுரட்டும்ங்களா உங்களுக் இருக்கட்டும்ங்க
ஆ வச்சருங்க